ஹாய்
ம் சொல்லுங்க குட் ஈவினிங் அ நல்லாருக்கே என்ன பண்றீங்க காஃபி டீ லா குடுச்சிட்டிங்களா
இல்லங்க இனிமேல் தா குடிக்கணு நீங்க குடிச்சாச்சுங்ளா
ஆ குடுச்சாச்சு குடுச்சாச்சு
ம் உம்
உம்
நீங்க என்ன படிச்சிங்க என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க
நா பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சே
ஓகே
அவளந்தா
ஆ இப்போ அது ஓரியன்டட தா ஜாப் போனீங்களா
அது ஓரியன்டடலலா போகல அதெல்லா வந்து நைட் ஷிஃப்டு கெடச்சிது அதெல்லா வீட்ல அனுப்ப மாட்டேன்ட்டாங்க சரி நம்மளுக்கு என்னா வேல கெடைக்குதோ அது அதுதர நம்ம சூஸ் பண்ண முடியு ஆ ஆனா நறைய கடைச்சிது எல்லாம் மே நைட் ஷிஃப்ட்டா கடச்சிது எல்லா பெரிய பெரிய கம்பெனியிலதா கெடச்சிச்சு அஸ்வன்ஷியரு பொலாரஸ்சஸ்சு ஏன்னா எல்லாமே நைட் ஷிஃப்ட்டு அதெல்லா எதுலுமே ஜாயின் பண்ணல நானு அதுக்கு வேஸ்ட்டா அத படிச்சேன் நெனச்சே
நீங்க அதுக்கு ஏதோ அப்ளை பண்ணிருந்தீங்களா
அப்ளை பண்ணல எங்குளு ஸ்கூல் வச்சு காலேஜ் மூலயமாவே வந்தது
ஓகே ஓகே
ம் அப்பயே இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி அப்பயே செலக்ட் பண்ணட்டாங்க வீட்ல தா ஒத்துக்கல
ஓகே அப்ப கேம்பஸ் இன்டர்வியூ நெறைய வரு சொல்றிங்க
ஆமா
ம் ம்
அது காலேஜ்ல்யே வந்தனால அழகா போயிருந்தா இன்நேத்துக்கு எப்படியோ வந்திருக்கலா
ஆமாமா ஆனா எல்லாமே நைட் ஷிப்டா கெடைச்சுச்சு இல்லைங்
ஆ அப்போ ஜாயின் பண்ணிருந்தா டூ தௌசண்ட் எப்போ தேர்ட்டீன்ல ஜாயின் பண்ணிருந்தா இப்போ என்னாச்சு பிப்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு ம் அவ்ளதா
இப் இப்போ வரைக்குமே அந்த காலேஜ்ல அந்தளவுக்கு கேம்பஸ் இண்டர் வருதுங்களா
ஆ வருது
ம் ம்
அடிக்கடி ஏதாது ஒரு கம்பெனி வந்துட்டு இன்டர்வியூ எத்துனே இருப்பாங்க
அ
ம் அத தேர்டு தேர்டு செமஸர் ச்சர்லேந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க
ம் ம் ம்.
ம்
இப்போ நைட ஷிப்ட்னா அதுக்கான இன்டசிப் இன்சன்டிவ்லா அதிகமா இருக்கு
ஆமா சேல்ரியு அதிகொ இன்சென் டிவு நெறைய வரு இப்ப டே ஷிப்ட்ட விட நைட் ஷிப்ட்டுக்கு தா சேல்ரி அதிக
ஆமாம்
இப்பல்லா எங்க அண்ணி வந்து இப்பதா ஜாயின் பண்ணாங்க ஒரு சிக்ஸ் இயர்ஸ் தா ஆகுது அதுக்குள்ளயே சிக்ஸ்டி தௌசண்ட் னு வாங்குறாங்க
பரவால்லைங்களே
ஆ நா ஜாயின் பண்ணிருந்தா இன்னேத்தி தேர்ட்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஆகிருக்கு
ம் ம் நீங்க சூப்பர் சீனியரா வந்திருப்பீங்க உங்க அன்னைக்கு ஆ
ம்
ஆனா இப்ப ட்ரை பண்லால்லைங்ளா
இப்பல்லா ட்ரை பண்ணா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே எப்டி தருவாங்க நா தா போவே இல்லையே
ம் ம்
அ போயிருந்தா கூட அப்டி இப்டி எங்க அண்ணி கூட போனாங்க ஒரு வர்ஷோ போ ரெண்டு வர்ஷோ போனாங்க அசன்ஜர்ல அப்றோ பிரேக் விட்டுட்டாங்க கொரோனால போவே இல்ல மேரேஜ் ஆன புதுசு ல அதுக்கப்றோ இப்பதா ஜாயின் பண்ணாங்க இப்ப ஒரு சிக்ஸ் இயர்ஸ் இருக்கு
ஓகே
அதனால அவுங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால எட்த்துக்கனாங்க நம்பளுக் ஒன்மே இல்லையே எப்டி எடுப்பாங்க நம்பள அதர் ஃபீல்ட்ல இருந்தா எடுக்க மாட்டாங்கல்ல
ம் ம்
அட்லீஸ்ட் ஒரு டூ இயர்ஸாது ஒர்க் பண்ணிந்தா நம்ளுக்கு இப்போ நம்ப ஏதாத் பேசி கீசி வாங்லா ம் ம் இதுக்கு மேல வயசான காலத்துல இன்னு வேலைக்கு போய் ம் ம்
சேரி விடுங்க அவ்ளதா ரெஸ்ட் இல்ல ரெஸ்ட எடுக்க வேண்டி தா
அவ்ளதா இப்ப இவ்ள பாக்கவே கரெக்டா இருக்குது இந்தம்மாக் குடுக்குற ஹோமர்க்லா நா தா எழுதினுக்கறே
ஓஹோ அ
கைவலி நீயே எழுதிடு நீயே எழுதிடு நானே எழுதிருவே அந்தம்மா போய் திட்டு வாங்கினு வந்து அழிச்சிட்டு திருப்பி எழுதுவாங்க
ஆஹ
மிஸ்சு கண்டு புச்சிற மாட்டாங்க ஆண்ட்ரைட்டிங்கு
ஆமா ஆமா எப்டினா அதுக்கு திட்டு வாங்குவாங்கல்லைங்களா
ஆமா அவுங்க ஸ்கூல்ல எல்லா வந்து அப்டியே ரிட்டன்னா பேஜ் கிழிச்சி கூடுத்துருவாங்க எழுதினு வா புதுசான்னு நம்மல்லா எழுதுனா வேலைக்கே ஆவது அதா சொல்றே வேஷ்டுடி நா எழு அனா எ எனர்ஜி தாண்டி வேஸ்ட்டாக அதுக்கு நீயே எழுதிருனாலு வேணா வேணா நீயே எழுதி தா நீயே எழுதி தானு
ம் ம்
அந்தம்மா கூட செம ஹோமர்க்கு இருக்குது மத்தியானம் படுத்தாங்க இன்னு எழுந்துக்கல
ஆ ஆ
எப்ப எழுந்து எப்ப ஹோமர்க்கு எழுத போறமோ நாளைக்கு ஃபுல்லா வீட்லயே இருக்க போறதில்ல எ பயமா இருக்குது இப்ப வேற ப்ராஜெக்ட் வேற பண்ணு இப்ப கடைக்கு வேற போனு
ம் ம்
மழ வேற வர மாரி இருக்குது ஏற்கனே ஃபீவரு அந்தம்மாக்கு
ஆ ஆ இப்ப எவ்ரி வீக்குமே வந்து ப்ராஜெக்ட் குடுத்துறாங்க இல்லைங்ளா
எவ்ரி வீக்லா இல்ல டெய்லி எதா ஒரு சப்ஜெக்ட்ல புடிச்சினு வந்துரு அது வரம்போ து சொன்னாவாது மார்கேட்ல பர்ச்சேசிங் பண்ணிருந்தோல வீட்டுக்லா வந்துட்டு ரெண்டு மாடி ஏர்ட்ட பெறகு இந்தம்மாக்கு நைட்டு பதினோரு மணிக்கு தா நாபகமே வரு அன்நேத்திக்கி உக்காஞ்சி நா செய்ணு அப்போ கூட பிச்சர் இல்லாதறன நா என்ன பண்ண முடியு அட்த்தனா செய்ய முடியுமா வீட்ல இருக்கிற திங்ஸ வெச்சு பண்றதாருந்தா பண்ணிட்லா இல்லாதது நம்ம எப்டி பண்ண முடியு அதுவு நைட்டு இந்தம்மா அழுவாங்க எதுக்கு அழுவாங்கன்னா இந்த மாரி ப்ராஜெக்ட் இப்பதா ஞாபகோ வந்துச்சு அப்டின்
இப்பவாது ஞாபகோ வந்திருக்கே சொல்ல வேண்டி
அண்டேத்தக்கு அவங்க பிரெண்ட் ஆமா ஆண்டி இப்பதா சொன்னாங்க எனக்கு கூட இப் அப்போதா ஞாபக வருது அப்ப ரொம்ப சீக்கிர ஞாபக வந்துச்சு எப்போ பன்னொ பன்னொன்னு மணி எல்லா தூங்குற நேரத்துல ம் என்னா பண்றது
அப்ப டெய்லி ஒரு அட்ராசிட்டியோடதா இருக்கு ஒங்க வீட்ல
அதனால இந்த வேலைக்கு நம்ம அந்த ஞாபகமே நம்மளுக்கு வராது இதே பெரிய வேலையாக்குதுறா நம்மளுக்கு நென்ச்சீக்களா ம் ம் டெய்லி வேற டெஸ்ட்டு இந்தம்மா ஸ்கூல்ல டெய்லி டெஸ்ட்டு
அந்த ஸ்கூலுக்கு டீச்சராவே நீங்க வேணா போயிரலாம் போல
அதுதா எல்லாருமே சொல்லுவாங்க நீ பேசாம ஸ்கூலுக்கே டீச்சரா போயிறி ஏ பிரஃரெண்ட்ஸ் எல்லா சொல்லுவாங்க
ம்
ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஸ்கூல்ல பாக்கறத்துக்கு தா ஃபோர்த்து படிக்கிறா ஆனா பயங்கரமாக போஷன் தருவாங்க டெய்லி டெஸ்ட்டு டெய்லியதா ஒரு நம்ம நிம்மதியாவே இருக்க முடியாது அந்த ஸ்கூல் லீ்வ் இந்து தெரிமா ரெண்டு மாச ஏப் கருமையா அப்போதா நாங்க நிம்மதியா இருந்தோம்பா எந்த தொல்லையு இல்லாம
அப்போ டெய்லியு வந்து பசங்களுக்கு இல்லையோ உங்களுக்கு இருக்கு
ஆமா அது அவங்கள் பண்ற மாரி குடுத்த தானே அவங்க மைண்டுக்கு எல்லா வரு எனக்கு குத்தா என்ன நா பண்ணி நாந்தா படிச்சு முடிச்சுட்டு எல்லா முஞ்சு அப்டியே ஒக்கானுருக்கிறே அவங்களுக்கு ஏதாவது யூஸ்புல்லா குடுக்கணும்ல பண்ற மாரி எல்லா பேரண்ட்ஸ் பண்ற மாரி தா குடுக்குறாங்க அதுக்கு எதுக்கு குடுக்குறாங்கனே தெரில
இல்ல நீங்க திரும்பி ரீகால் பண்ணுன்றதுக்காக குடுக்குறாங்களா என்னவோ
ஆ நீங்களா எதுக்கு வீட்ல வெட்டியாக இருக்கிறீங்க எதா பண்ணுங்க ஏற்கன ஃபஸ்ட்டு வெட்டியாதா இருக்கறே இப்போ இவங்க வேற இன்னொருராட்டி படின்றாங்க
நீங்க வேணா ட்ரை வேணா பண்ணி பாருங்க ஒரு ரிசூம் குடுத்து பாருங்க
ஐய்யய்யோ வேண்டா வேண்டா டீச்சர் வேலைல்லா பயங்கரமாக வேல இந்த ஒரு ஆள மைண்டைன் பண்ணவே டர்டாகுது அந்த மாரி வேலைக்குல்லா போவே கூடாது ஃப்ரீயா கூப்ட்டா கூட நா போ மாட்டேப்பா டீச்சர் வேலைக்குலா போவே கூடாது யாரா படிக்கலனா நம்மள தா வந்து திட்டுவாங்க கம்ப்ளைண்ட் வரு டீச்சர் ஜாப்பலா டீச்சர்லா புண்ணிம் பண்ணுவங்கப்பா ம்ப இவங்க ஸ்கூல்ல எல்லா ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க நானே சொல்லுவே இவ்வளோ பேர மெயின்டெயன் பண்றது எவ்ளோ கஷ்டமான வேல
கண்டிப்பா
பெரிய பசங்களலா பரவால்ல சின்ன சின்ன பசங்களலா ஒன்னு ஒன்னு எவ்வளோ வாலா இருப்பாங்கோ பயங்கரமாக ஆச்சி பிடிச்சனு வரவங்க கிளி விட்டுறவங்க அடிக்கவங்க எவ்வளோத்த எவ்ளோ இருக்குது டீச்சர் தா பெரிய தெய்வமே அவங்களுக்கு
ஆமா ஆமா
எல்லாரையு உத்து உத்து பாத்துனே இருக்கணு யாரு எப்டி எப்போ ரியாக்ட் பண்ணுவாங்கனே தெரியாது
ம் நானுமே ஒரு ஒரு ஒன் டூ வீக்ஸ் போயிருந்தே ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு ஆர்ட் அண்ட் கிராபிட் டீச்சரா போயிருந்த
ம்
அது அந்த கிரேட் ஒன் கிரேட் டூ லெவல்க்தா போட்ருந்தாங்க அந்த டூ வீக்ஸ் சுமே வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் வீக் அமைதியா இருந்தாங்க செகண்ட் வீக்கு அவங்க சேட்டய காட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க ஆரம்பிச்சட்டானுங்க
ஆமா போன புதுசிதா கம்முன்னு இருப்பாங்க ம் ம் அப்பற பழக ஆள் தண்டா அப்படின்னுவாங்க
போன வார இருந்தத விட இப்ப என்னடா எப்டி இவ்வள பயங்கரமா இருக்கீங்கன்ற மாரி ஆயிடுச்சு
ம் ம்
நீங்க சொல்ற மாரிதா பசங்க எந்த மாரி இருக்காங்கன் நம்ம கணிக்கவே முடியாது
எந்த டைமல எப்டி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது ஒரு சிலி அடிச்சிடுவாங்க கிளி விட்றுவாங்க பெஞ்சலேந்து உழந்துருவாங்க ஐய்யயோ யப்பா அதலா ரிஸ்க்கான ஜாப்பு ம் ம் இவ கிளாஸ்லயே அப்படிதா நறைய பேர் பயங்கரமா வாலு இத்தனைக்கு பொண்ணுங்க தா அதுக்கே டஃப்பு குடுப்பாங்க இன்னு பாய்ஸ் கோ எஜுகேஷன்னா அவள தா போல
ம் ம்
ம் டெய்லி சண்ட தா வரு டெய்லி யாராவது ஒரு பத்து பேர் வரணு
எப்டிங்க சிஸ்டர் இப்போ வந்துங்க கே ஜி லெவல்ல இருந்தே கேர்ள்ஸ் ஒன்லிங்களா
இல்ல இல்ல இவளுக்கு ஃபிப்த்து வரைக்கு இருக்குது இவ கிளாஸ்ல மட்டு பாய்ஸ் இல்ல
ஓ
அதே டே வருஷ வருஷ ஃஷபுல் பண்ணினே இருப்பாங்க ஏலருந்து டீ வரைக்கு இருக்கு போன வர்ஷ ஷமு யாருமே இல்ல இந்த வருஷமோ யாருமே இல்ல ஆனா பஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒரு நாலு பேர் இருந்தாங்க நாலு பாய்ஸ் பாய்ஸ்சு ஸ்ட்ரென்த்து கம்மி உங்க ஸ்கூல்ல ஏனா வந்து ஃபிஃப்து வரைக்கு தான இருக்கு அதெலா இவங்க ஸ்கூல் பிரிஃபர் பண்ண மாட்டாங்க ஏன்னா டுவெல்த் அடிக்க படிக்கிற மாரி ஒரே ஸ்கூல்ல தான போடுவாங்க மேபி அவங்க சிஸ்டர்ஸ் படிக்கிறனால தம்பிங்கலா இங்க படிக்கலா அப் டினு வேணா முடிவெடுப்பாங்க ஏனா ஒரே டிராவல் போவோ அதனால பிப்த் து வரிக்கூ படிக்க வைக்கலாம்னு படிப்பாங்க இந்த சிங்கிளா படிக்கிறவங்களா வந்து வந்து இந்த மாரி தனியா தா வேற ஸ்கூல் தா போடுவாங்க ஏன்னா டுவெல்த்து இருக்குற வரைக்கு தான போடுவாங்க
ஆமா
அதனால கொ கொஞ்ஜோ இது கம்மி பாய்ஸு
ஓகே ஓகே இப்போ வீட்டுக்கிட்டருந்து ஸ்கூலுக்கு எவ்ளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்ங்க சிஸ்டர்
ஒரு நாலு கிலோமீட்ருக்கு
ம்
ம்
ஓகே அப்போ வந்து அப் அண்ட் டவுன் நீங்களே கூட்டு போய் வி
ம் அப்பு கெடையாது வெறு டவுன் தா அவரு கால்ல போம்போது உட்டு போயிடுவாரு காலையில நம்மளுக்கு பிரச்சன இல்ல
இப்போ அங்க ஆட்டோ ஃபெசிலிட்டி வேன் அந்த மாரிலா எவ்ளோ மந்த்லி க்ளைம் பண்ணுவாங்க
ஒரு ஒரு அது எப்டி சொல்றது ஒரு ஆறாயிர ஏழாயிரன் கேக்கறாங்க ஆட்டோலா அதுக்கு நம்ம நூருபா பெட்ரோல் போட்டா ஒரு வாரம் ஃபுல்லா நா ஓட்டுவே
அதுதா பாருங்களே
ம் மண்டே போட்டோம்னுச்சுக்கோங்க அடுத்த மண்டே வரைக்கு நம்ம ஓட்லா ஃப்ரைடே போட்டா அடுத்த ஃப்ரைடே வரைக்கு ஓட்லா நா எங்கயமே போமாட்ட வெறு ஸ்கூல்லு சும்மா மார்க்கெட்டு அவ்ளோதா அதுக்கெவ்வளோ ஆகப்போது அதல்தா நானே இப்பதா வண்டி கத்தி வண்டி ஓட்ட ஆரம்பிச்சே முத மூணு வருஷ ஆகுது வண்டி ஓட்டி ஏனா இது வேலைக்காவாது பஸ்சு பாத்தா ஒரு வருஷதுக்கு வந்து நாப்பத்தஞ்சாயிரூபாவா ஃபீஸ விட ப பஸ்ஸு ஃபீஸ் தா அதிகமா இருக்குது
அடடா ஆ
ம் அதா யோசன பண்ணோ இதெல்லா வேலைக்காவாதுடா நம்ம ஊந்து வாரி கீரி கூட நம்ம கத்துக்லான்னு நானே கத்துக்குனு இப்போ அவள கூட்னு இப்போரளவுக்கு கத்துக்குன வேற எங்க லாங்காலா போமாட்டே வெறு ஸ்கூல் டூ வீடு
அப்பற வந்து எங்கம்மா வீட்டுக்கு போவ அவ்ளோதா அது ஸ்கூல் பக்கத் பக்கத்திலே இவ ஸ்கூல் பக்கத்திலயே இருக்கனால அந்த டிஸ்டன்ஸ போவ வேற எங்கயு போமாட்டே ஆ மெயின் ரோட் லலா ஓட்ட மாட்டே அதெல்லா அவர் கூட போவே இல்லன்னா நாங்க ஆட்டோ புடிச்சி போவோ ஏனா இந்த இயர் ம் சேரி சேரி